ஹலோ
என்ன மா பண்ணுறீங்க
நானா ஏ இப்ப துணி துவைக்க போறங்க
அப்ற என்ன நா இப்பதா எங் அத்த கூட பேசிட்டு ஒக்காந்துருந்தே
செரி
ஏங்க அத்த சிலோன் போறாங்ளா
சிலோனா ஆ
அதுக்கு பாஸ்போர்ட் எப்டி எடுக்கறதுனு தெரிலனு கேட்டுட்ருந்தாங்க
ஓஹோ
அதா பாஸ்போர்ட் எங்க வீட்ல நானாலா பாஸ்போர்ட்லா எடுத்ததில்ல
இது ஆபீஸ்ல எடுப்பாங்ளே அங்க போய் எடுக்கலாமே போஸ்ட் ஆபிஸ்ல்லா இருக்குல்ல
ஆமா
அதெல்லா இப்பல்லா அதுலே தொடங்கிருக்காங்க அதுலே இப்ப நம்ம போய் எடுத்துக்கலா
போஸ்ட் ஆஃபிஸ்ல போயி நம்ம என்ன செய்ணு
உள்ள ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த அ நெட் சென்டர்ல்லா வச்சிருக்காங்கள்ல
ஆம்மா
அதுல போயி ஃபர்ஸ்ட் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணு
ம் செரி
அவுங்க அங்க உள்ள எப்ப காலியாகுற நேரோ அவுங்களுக் தகுந்த மாரி குடுப்பாங்க உங்களுக்கு வந்து எ ப்ப வசதி அப்டி கேப்பாங்க அவுங்க
செரி
அதுக்கு நம்பளுக்கு கொஞ்ச தேவையான கொஞ்சோ வந்து ஆதாரங்கள்லா எடுத்துட்டடு போணு நம்மளுடைய ஆவணங்கலள்லா கொஞ்ச எ
எங்க போஸ்ட் ஆஃபிஸ்க்கு போணுமா வேற எங்க நெட்சென்ட்ருக்கு எடுத்துட்டு போணுமா
நெட் சென்டருக்கே போலா அவு ங்கதா நம்ம பதிய வக்கிறது எல்லாமே அங்கதா மொ அவுங்க பொறந்த பதிவு அந்த மாரி அவங்களுக் சம்பந்தப்பட் ட்ட ஆவணங்கள ஏதாவது எட்துட்டு போணு அங்க
அவுகள்ட்ட வந்து பொறந்த பதிவு இல்ல
இந் ஆதார் இருக்கா
ஆ ஆதார் மட்டு தா இருக்கு இல்ல
அப்டியா பரவால்ல எடுத்துட்டு போங்க அவுங்க அவுங்க செ சொல்லுவாங்க
ம் ம் செரி
அங்க போய் பதிவு பண்ணிங்னா நா உங்களுக்கு எப்பயாச்சு ஒரு டேட் குடுப்பாங்க இந்த நேர்த்துல உங்களுக்கு வந்து வசதியான் கேப்பாங்க
ஆ நா அந்த நேரத்துல நம்ம எங்க போணு போஸ்ட் ஆஃபீஸ் போணுமா
ஆமாங்க இப்போ இப்ப எல்லா எடத்துலியு இருக்கான் தெரில ஆனா ம பாதி எட்துலேல்லா இந்த போஸ்ட் ஆஃபு போஸ்ட் ஆஃபீ ஸ்ல பாதி எடத்துல தான இந்த இதுக்குன் தனி எடமே ஒதுக்கிருக்காங்க
அப்டிங்ளா நாங்க வந்து எங்க அக்கா வந்து சிங்கப்பூரு போலான் சொல்ட்டு இப்ப பாஸ்போர்ட் எடுத்தாங்க
ம் ஆம்மா முன்னாடி இருந்
அதுக்கு நாங்க சென்னைக்கு தான போனோ
முன்னாடியெல்லா சென்னை தஞ்சாவூரு பாண்டிச்சேரி அந்த மாதிரி எடத்துல வச்சிருந்தாங்க ம் ம் முக்கியமான நகரங்கள்லா இருந்துச்சு
செரி
இப்ப வந்து மக்கள் வசதிக்கு தகுந்த மாரியே உள்ள அவுங்க உள்ளூர்லயே கொண்டு வந்துட்டாங்க இப்பல்லா
அப்டிங்ளா பாத்துங்க எவ்ளோ டெவலப் ஆயிடுச்சு பாத்தீங்ளா
ஆமா எங்க ஊர்ல அப்டிதா கொண்டு வந்ருக்காங்க எல்லா ஊர்லயு இருக்கான் தெர்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆனா எங் ஊர்ல இர்க்கு
அப்ப வந்து நம்ப போஸ்ட் ஆஃபீஸ்கு இந்த ஆவணங்கள்லா எடுத்துட்டு போயிட்டு நம்ப வெரிஃபய் பண்ணிட்டு நம்பளுக்கு கால் பண்ணுவாங்க
ஆமா அங்க கொஞ்ச வந்து நெறய பேப்பர்ஸ்லல்லா சைன் பண்ண சொல்லுவாங்க
செரி
அதுல்ல பண்ணிட்டு அதோட முடிஞ்சுரு ஒரு ஒரு ஒரு ரெண்டு மண் நேர ஆவு எப்டியுமே அங்க கூ கூட்ட அதிகமா இருந்தா கொஞ்ச் நேர ஆகு இல்ல மதிய சாய்ந் தர கூட ஆயிடு அப்ப முடிஞ்ட்டு அப்றோ வந்து போலீஸ்சு வெரிஃபிகேஷன் உண்டு
சேரிங்க
அது ஒரு பத்து நாள் கழ்ச்சு வரு அதும் முடிச்சுட்டீங்ன்னா அதுக்கப்பறமேல் உங்களுக்கு பாஸ்போர்ட்டு வந்துரு
அப்டிங்களா எங்களுக்கு தெரியாது நா பாஸ்போர்ட் எடுத்தாதான எனக்கு இந்த இவ்ளோ விவரோலா தெரியு
இப்ப வேற இன்னு கொஞ்சொ வெல ஏத்திருக்காங்க போலருக்கு பாஸ்போட்டோட வெலய
ஆமாமா முந்தாநேத்துதா இருந்துச்சு எல்லாமே ஏர்ரப்ப அதுவு ஏற தாங்க செய்யு
ஆமாங்க பேப்பரு வெல அதிகமாகுது ஆயரத்தி ஐநூறுவால ரெண்டாயிர ருவாய்க்கு அப்டி ஏத்திற்காங்க
ஆமாங்க ஆமாங்க இது என்னாச்சுங்க வீட்ல என்ன சமையலு இன்னக்கி
இன்னக்கி வந்து பெருசா ஒன்னு செய்யலங்க பசங்களுக்கு சப்பாத்தி போட்டு குடுத்துட்டே
அப்படிங்களா சப்பாத்திலா அலோ பண்ணவாங்க ஸ்கூல்ல
ஆ பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க இப்ப பே புகுமலு ஆ அசைவந் தா அசைவத்துல நா க ந க சைவந் தா நெறைய எடுத்துட்டு போவாங்க எங்க பசங்கல்லா ஆனா அங்க அங்க வந்து அசைந்தா பசங்க எடுத்துட்டு வருவாங்களா
அப்படிங்களா எங்க ஸ்கூல்லேலா சைவங் கட்னா சைவொ மட்டுந்தா அசைவொ கெடையாது அது இல்லாம ஒரு கால அட்டவன போட்டு குடுத்துருவாங்க திங்க கெழமன்னா இந்த சாப்பாடு செவ்வா கெழமன்னா இந்த சாப் பாடு அப்டின்னு கால அட்டவணபடிதா நாங்க அந்த மாரி சாப்பண்ணு
அது கூட பரவால்லைங்க இங்க மந்தி எடுத்து வர்றாங்க புரோட்டாவா நூடுல்ஸா என்னென்னமோ சொல்றாங்க பசங்க
பிள்ளைங்களுக்கு செரிமானோ ஆவாதே என்ன இப்படியல்லாம இது பண்றாங்க ஸ்கூல்ல
ஏ பசங்க நேத்தி கூட சொல்றாங்க ஏ அன்னக்கி மந்தி எடுத்துட்டு வந்தாங்க சிக்கன் பிரியாணி எடுத்துட்டு வந்தான் சொல்றாங்க
அப்படியா பாவோ அதல்லா சாப்ட கூடாதுமா மதிய நேரத்துலேல்லா பிள்ளைங்களுக்கு செரிமான ஆவாது
அது செரிமானோ நம்ப ந அத பாத்து நம்ம பிள்ளைங்களு ஆசப்பற்றாங்க எங்களுக்கு எதாச்சு செஞ்சு குடுங்கமா அவுங்க மட்டு எடுத்துட்டு வராங்கன் சொல்லிட்டு
இந்த மாரிதா பிள்ளைங்கல்லா வீணா போறதுக் காரணமே இந்த மாரி செல ப பெற்றோர்கள் பண்ற வேலதா நமபளுக்கு பாதிக்குது பாருங்க நம்ம புள்ளைகளையு
நம்ப வந்து எட்டி தள்ளி இருக்கோ நம்ப நம்ப காலேலயே அந்த அளவுக்கு நம்பளுக்கு இங்க வந்து கெடைக்காது
ஆமாமா ஏ பொண்ணு பாருங்க நேத்தி வந்து சொல்லுது அம்மா ஸ்கூல்ல எல்லா இக்கிலி எடுத்துட்டு வராங்கம்மா இட்லின்னு சொல்ல வராது அதுக்கு
ஆ செரி
இக்கிலி எடுத்துட்டு வறாங்கமா நீயு குடே நா இட்லி எடுத்துட்டு போறேங்குது
டி மதியத்துக்கு நல்லாருக்காதே அது
நா சொல்டே பாப்பா இட்லிலா எடுத்துட்டு போக கூடாது அதல்லா நமக்கு சாப்டக் கூடாது ஒடம்புக்கு ஆரோ க்கியோ கெடையாது அம்மா ஒனக்கு ஆரோக்கியமா தான குடுக்குறே அத எடுத்துட்டு போ அப்டின்னு சொல்றே
ம்
நீ வேனா நூடுல்ஸ் செஞ்சு குடு அப்டிங்கிது
அதுவு சாப்ட கூடாது
ஆமா இல்ல சில பேர்ன்டு இப்டிதா பிள்ளைங்களுக்கு
அப்பறோ அது அதா பாத்துதா நம்ம பசங்களு அது மாரி கேக்குறாங்க
ஆமா நம்ப வந்து ஒழுங்கா குடுத்தாலு செல பசங்க குடுக்க எடுத்துட்டு வரத பாத்துட்டு நம்ம பிள்ளைங்க வீணா கெட்டு போது பாருங்க அதுதா கடுப்பாவுது நமக்கு
நம்ப என்னா குடுத்தாலுமே அதுலய பா அதுங்க அதோட பாக்ஸ் ஃபுல்லா ஏதாது ஒன்னு கெடக்கதா செய்து மா மட்டனோ சிக்கனோ மீனோ ஏதோ ஒரு துண்டு கிடக்கதா செய்யுது
அப்படியா நீங்க எங்க ஸ்கூல்ல ஷேரிங்கே கிடையாது
அப்படிங்கலா ஹ இங்க உண்டுங்க அதெல்லாம் உண்டு
அதெல்லா கெடயவே கிடையாது நீங்க எந்த பொருளோ எந்த புள்ளிங்களூக்கு ஷேர் பண்ணிக்க கூடாது
அதுனா அது ஒரு வகையில நல்ல பழக்கோ இல்லதானே
நல்ல பழக்கே இல்ல தான்ட்டுல்ல நான் வந்து எப்பிடின்னா பாப்பா வந்து யூ கே ஜி படிச்சிச்சு
அ
அப்ப வந்து நா ஒரு தடவை நேராவே பார்த்தே அவங்க மே அவுங்க மிஸ் என்ன பண்றாங்க வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுக்குறாங்க ஒரு புள்ள வாய் வச்சு கொடுக்குது இன்னொரு புள்ளியூ அதே வாட்டர் பாட்டல்ல அதே வாய வச்சு குடிக்குது
ஆமா ஆமா அதுவூ சரிதாங்க வா தண்ணி பாட்டில் ஓகேதா
எல்லா அதே வாயேவச்சு குடிக்குது அப்ப என்ன என்ன ஓ எதாவது ஒன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாந்ச்சுன்னா
ஆமா தொற்று ஏற்படு ஏற்படூம்
அதனாலயே நம்ம அன்னிக்கே கூப்ட்டு அந்த ஆசிரியட்ட சொன்னே நீங்க இந்த மாரி பண்றது தப்பு இந்த ஒரு புள்ள குடிச்சது இன்னொரு பிள்ளைக்கு குடுக்காதீங்க ஏதாவது ஒண்ணூ வந்துருச்சுன்னா நாங்கதா எங் பிள்ளைய தூக்கிட்டு ஓட்னோ
ஆமா அது சரிதாங்க ம்
தோட நாங்க எல்லா பேரஸும் சேர்ந்துதா கம்ப்ளைண்ட் பண்ணோ அதுலருந்து ஷேரிங்கறது கடையாது அந்த ஸ்கூல்ல
ஏ இங்க வந்து நா எப்ப பாக்ஸ் கழுவுனாலுமே ஏதாவது ஒரு துண்டு எலும்பு துண்டோ இல்ல மீன் துண்டோ கடக் குறதுயூ
அப்புல்லா எங்க ஸ்கூல்ல கிடையாதுங் நானே கேப் ஏமா இன்னிக்கு வந்து ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு போயிருக்கு
ம்
செரீ கேட்டோ ஏமாண்ணே எனக்கு என் ஃப்ரெண்டுக்குன்னுச்சு உங் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண கூடாது அப்படின்னுகேட்டே இல்லமா நா தெரியாம குடுக்க போறேன்னுத்
அப்டியா ஆனா அது நல்ல பழக்கே தான
ஆமா ஆனா ஆ நம்ம ஷேர் பண்ற மாரி அந்த பிள்ளைங்களூ ஷேர் பண்ணிக்க மாட்டேங்குதுங்களா
ப்பா
அது சொல்லிட்டு வந்து வருத்தப்படுது அம்மா எனக்கு அவ கொடுக்க மாட்றாமா அவ வந்து சாப்ட்டது நல்லாருந்தது எனக்கு குடுக்க மாட்றா அவெ அதையூ சொல்லுது
சின்ன புள்ளைங்க தெரியாதுல்ல
ஆமா ஆமா நா சொன்னே யார்டையூ வாங்கி சாப்பிடாதப் பா உனக்கு வேணுனா அது என்னன் கேட்டுட்டுவா அம்மா உனக்கு வாங்கி தாரா அப்படின்னு சொல்லிருக்கே
டே சரிங்க நானு இன்னிக்கு வெள்ளரிக்கா கொடுத்து அனுப்பிருக்கே
அப்டிங்களா வெள்ரிக்கல்லா ஏ பொண்ணு சாப்டு கேரட்டே சா ஸ்நாக்ஸா கொடுப்போ
ஆமாங்க நானு குடுப்பே கேரட் குடுப்பே வெள்ளரிக்கா குடுப்பே காய்கறி ஐட்டம் பா ஏ சின்ன பையோ சாப்ட்ருவா
ஆ
ஆனாப் பெரிய பையலா சாப்ட மாட்டா
ஆமா ஏம் பொண்ணு காய்கறியலா சாப்டாது மீனு கேக்கோ முட் ட்ட கேக்கோ, சிக்கன் கேக்கோ இதாங் கேக்கோ காய்கறினா அதுக்கும் புடிக்காது
ஆமா இப்ப வே வேனு இவே ச மதேச் வேனுக் வந்து பிஸ்கட் தனியா குடுத்தனுப்பிருக்கே
அப்டியா சாய்ந்திரத்துக்கா
மங்க நா மூன் நாலு மணிகு ஸ்கூல் வுடுவாங்க வீ வீட்டுகு வரத்துக்கு அஞ்சி சு மணியாய்டு
அப்டிங்க அ அ
அப்றோ பசிக்கும்ல மதிய பன்னெண்ர மணிக்கி மதிய உணை விட இடைவெளி விட்றாங்க அதுலே பசிக்கு அதனாலய ரெண்டு ஸ்நாக்ஸா குடுத்தர்றது பசங்ளுக்கு
ஆமங்க அதுவும் பாவாந்தானங்க பிள்ளைங்க பாவோ பசில வருங்க
பய் பசங்களு அப்டிதா சாப்பிர்றாங்களா இப்ப மூன் மணிக்கு நா மு ரெண்ற மணிக்கு, மூன் மணிக்கு அப்போ ஒரு இடைவேள வுர்றாங்க போலருக்கு
அப்டிங்க அ
அ அந்துக்கு பச எல்லாப் பசங்க சாப்டம் மோது தம்ம பிள்ளைங்க மட்டு அப்ப உக்காந்துருக்குங்க
நானு எம் பொண்ணுட்ட கேக்குன் நெனச்சிட்டேதாந்தே இனைக்கு வந்தாக் கேக்கணு சா சாயந்தர நேரத்துல எதுக் றோ உணவு இடைவெளி வுர்றாங்ளா அப்டினா சொல்லு நா உனக் எதா செஞ்சி தரேனு சொல்லனு பாப்பாட்ட
என்ன பிள்ளைங்க வந்து பன்னெண்ர மணிக்கு வுர்றாங்க கொஞ்சூண்தா சாப்டுவாங்க பச்கே அப்ப மாலை வர வரைக்கு பட்னியாதானே இருப்பாங்க
ஆமங்க அதாத பாருங்ளே காலைலப் பாருங்க ஸ்டார்ட்ஸ் பீரியட்னு பதனொன்ரைக்கே வெச்சர்றாங்க
பதனொன்றை எங்க இவுங்க ஸ்கூல்ல பத்து அம்பது டூ பதனொன்னே பதனொன்னேஹாலா
அதாது ஸ்நாக்ஸ் பீரியட்னு வெச்சுப்ட்டு அதுல சாப்ட்ருதுங்க சாப்டுட்டு பன்னெண்ட்ர மணிக்லா லன்ஞ்ச்சே
ஆமா அப்ப கொஞ்சோ வயிறு ஃபுல்லாகு சாப்ட மாட்டாங்க பசங்க
நாதிக்கப்பற பாருங்க இடைவெளி நெறையாருக்கே
ஆமா உங்ளுக்கு வந்து நேரோ கொஞ்சோ அதிகமாருக்கு அதுனாலயாருக்கு
அதனால நாலு மணிக்கு வந்துரு பாப்பா
அ வீடு பக்கத்லருக்கா எட்டிருக்கா
இல்லப் பக்கத்திலியேதா இருக்கு
பப்டிங்ளா
அது நாலு மணிக்கிலா வந்துரு சாப்பாட் பே அதனால்தான் சாயந்ரோ வந்தோனே இப்ப என்னத் தெமா பண்ணு பேரா ஃப்ரிட்ஜிக்கு போவு ஃப்ரிட்ஜ்ல போயி ஐஸ் இருக்கான் பாக்கு
அய்யோ அ
அ அருண் ஐஸ்கிரீம்ல அஞ்சுருவாய்க்கி ஒரு ஐஸ்க்ரீம் போட்ருக்காங்க மாங்கா ஐஸ்கிரீமு
ம் ஆமாமா
கச்சவக சூப்பராக்குங்க நாங்க எல்லாருமே சாப்டுவோ எங்க வீட்ல எல்லாமே அதா சாப்டுவோ
எங்க பசங்க வரத்துக்கு ஒ ஒரு மண் நேரோ ஆவுடுங்க நாலு மணிக் ஸ்கூல் வுட்டா வீட்
பாவோ டயடாயிதா புள்ளைங்க வருங்கப்
ஆமா வேனு பள்ளியு கொஞ்சோ தூர தூரமாருக்கு அதுனால வீட்லந்தாலு மதிய சமச்சிந்தா அத வந்து சாப்டுவாங்க பசங்க இல்லாட்டி ஏதாது செஞ்சு குடுக்குணு வந்தோனே பசங்க ஸ்நாக்ஸ்தா கேப்பாங்க
நீங்க இன்னக்கென்னா குடுக்க போறீங்க ஏ பொண்ணு ஐஸ்கிரீம் சாப்டு வந்தோன்னையே வேற ஏதாது செஞ்சு குடுங் மாம்பழோ இருக்கு மாம்பழத்த கட் பண்
சக்கரைவள்ளி கெழங்கு வாங்குனங்க ரெண்ட் நாளக்கு முன்னாடி அது அப்டியே கெடக்கு
அ
ஆனா அத அவிச்சு குடுத்துர்லாமான் பாக்குறே
அ குடுங் குடுங்க அதுவு நல்லது தான அதுனால இந்த செய்வாங்க அத செய்ய வேண்டியதான
என்னங்க
ஃபேன் கேக் செய்றாங்கல
சக்கர வள்ளிக் கிழங்குலையா
நா செஞ்சதில்ல எனக்கு எப்டின் தெரியாதுங்க எப்
ஒன்னுல்ல சக்கரவள்ளி கெழங்க அவுச்சீங்க
ம்
அவுச்சிட்டு கோதும மாவு
ம்
வெள்ளத்த கா பாவு காய்ச்சீங்க வ ஏலக்கா போட்டு தட்டி போட்டு அத ஒரு மாவு பதத்துக்கு வந்துருமா
ஆமா
அத அப்டியே தோச கல்ல ஊத்தி எதுவு ஃபேன் கேக்கு நெய் கொஞ்ச போட்டுகங்க
சேரி சேரிங்க இன்னக்கி வந்து அத செஞ்சு பாப்போ இன்னக்கி
சேரிங்க பேசிட்டே இருந்தே நேரம் போனது தெர்லங்க
ஆமாங்க
ம் சேரி மீண்டும் பாப்போங்க
ஆ சேரிங்க மறுபடி கால் பண்றே நீங்ளு எனக்கு கால் பண்ணுங்க
பாருங்க நன்றிங்க ஆ செரிங்க